ஹலோ
சொல்லுபா எங்க இருக்க ஹலோ
ஆ சரிங்க கேக்குது
எங்க இருக்க
வீட்ல தா இருக்க சொல்
இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்கு
செரி
நல்லா ஒரு எதா நல்லா சாப்பனு போல இருக்கு
ஓகே
இங்க லோக்கல்ல ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட்ருக்கு
வைப் பண்ண வேண்டிதான போயிட்டு
அதா போணு தனியா போணா கடுப்பா இருக்கு யாரனா கூட்டு பாத்த யாரையு கூப்பிட யாரையு கூப்புட தோல தோணல செரி அதா உனக்கு ஃபோன் அடிச்ச நீ வறியா
இப்போவா
ஆ ஆமா
அவ் ம் பாக்லா
செரி செரி அதா அங்கந்த அ அதென்னாது அந்த இத்தாலியன் ஃபுட் எல்லா அங்க இருக்குதா இத்தாலியன் ஃபுட்டு ஸ்பேனிஷ் ஃபுட்டு அத்னாலேயே தா இத்தாலியன் பாஸ்தா இருக்குது இட்டாலியன் எக்கு ஆம்லெட் பாஸ்தா அப்டின்னு சொன்னாங்க
நீ ஃபஸ்ட்டு போயி ட்ரைவ் பண்ணி பாக்கலால எப்டி இருக்குனு
இல்ல ட்ரை பண்ணி பாக்கலா ஆனா இத்தாலியன் ஃபுட் எல்லா நல்லா இருக்குனாங்க டேஷ்ட்டு
சரி
எதோ அங்க இதனா தரானுங்க அது என்னது ஸ்டாட்ரு இதா தரானுங்க காம்ப்ளிமென்ட்ரில்லா நெறைய இருக்கு
எ ஏ
ம்
ஃபேமிலி ரெஸ்டாரண்டா
ஆமா ஆமா
அப்புறோ நீங்க எங்க இருக்கீங்க இப்போ ஹலோ ஹலோ
டே கட சாத்திட்டு போடா
ஹலோ
அது ரெஸ்டாரன்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்டின் சொன்னாங்க புஃட்டு
ஓகே ஃப்ரெண்ஸோட ஃபர்ஸ்டு ட்ரை பண்ணிட்டு வர்லால
ம் அது பா ப்ரெண்ட்ஸ் சைட்லலா சொன்னாங்க நல்லாருக்குது அப்டினாங்க சேரி போய்ட்டு ட்ரை பண்ணா கொஞ்ச கரெக்டா இருக்கு அப்டின்ற மாரி பாத்தது
அ செரி
ஆப்லமா இன்னோ உதிய உதிய ஹலோ
வாங்க
அதுதா அந்த ஸ்பானிஷ் ஃபுட்டு ஒண்ணு இருக்குதுன்னாங்க
சரி
அது எதோ ஃபயர்ல்லா போட்டு என்னமோ பண்றாங்க அப்டின்னாங்க இந்த நெருப்புல்லா இருக்குல்ல
ஆமா
அந்த ஃபுட்டுக்கு மேல நெருப்பு எறிய வுட்டு ஏதேதோ பண்றாங்கனுங்க செஃபு
ம் ம்
அங்க அதுதா வந்து அங்க ஃபேமஸா
இன்னு போவே இல்லயா
இல்ல பசங்க வன்ட்டு ப்ரெண்ட்ஸு போனானுங்க போயிட்டு அங்க போயிட்டு வீடியோ எல்லா எடுத்து வந்துக் காட் னானுங்க நல்லா இருக்குடா அப்டின்னு சொல்ட்டே ஆனா ரேட்டு ரொம்ப அதிகமா
இல்ல
ம் இப்ப ரேட்டு என்னவோ அதா ம் என்ன ரேட்டோ என்னவோ ஒரு டைம் சாப்ட போறோ அதா சாப்ட்டு வந்துடலானு பாக்குறே நீயு வரியா
ம் பாக்லா என்னன்னு
சேர் சே வரே கன்ஃபார்மா வரேன்னா ஓகேன்னு சொல்டே போயிட்டு வரோ போயிட்டு நல்லா சாப்ட்டு வரோ ஆங்க ஸ்பெஷல் வ ஸ்பெஷல் வந்து இது பிரியாணி ஸ்பெஷலா
பிரியாணி
ஆமாமா
ஆ
பிரான் பிரியாணி இ டைகர் பிரான் சொல்லுவாங்கள்ல
அமா
அது அது ஸ்பெஷலா இங்க அப்புறோ அந்த லாப்ஸ்டர் இருக்குல்ல ஆமா லாப்ஸ்டர் ரு வேற இது இந்த டைகர் பிரான் என்றது வந்து பெருசா இருக்கு அப்டி
ஆ
அது வந்து இந்த சிங்கிரால அப்டின் வாங்க அதா
ஆ ஆ ஆ
இது லாப்ஸ்டரு இருக்குல்ல
ஆமா
அந்த லாப்ஸ்டர் வந்து இது லாப்ஸ்டார் அது என்னது மயோனைஸ்லா என்னென்னமோக் கிரீம்முயா அது பட்டர் சீஸ்லாம் போட்டு என்னமோ சூப்பரா செய்ரானுங்களா
ம்
லாப்ஸ்டரு ரேட்டு ரொம்ப அதிகமா
நாங்
ஆமா ஆமா சீ ஃபுட் ஸ்டைல நா சீ ஃபுட் அவைலெபுலு ஃபஸ்ட் வந்து இந்த சிக்கன் மட்டன் எல்லாமே அவைலபுள் அங்க
ஆனா ரேட்டு அஃபடபளா இருக்காதா
ம் ம் ரொம்ப அதிகமா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து எயிட்ஹண்ரட் மேலையா
சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட்
மட்டன் அதாவது லேம் பிரியாணி இருக்குல்ல செம்மரியாடு
மா
அந்த பிரியாணி வந்து தொள்ளாயிரத்தி எண்பதோ எவ்ளவோ ஆயிரரூபாய்க்கி இருவது ரூவா பத்து ரூவா நொமா காம்மி
ஓ
அந்தளவுக்கு பயங்கர ரேட்டாப் சாப்புட்றதா சாப்புட்றோ ஒரு முறதா சாப்ட போனோ
போலா, என்னைக்கின்னு சொல்லுங்க போயிட்டு வரலா
அதா என்னைகு இன்னைக்கே போனுன் தோணுது அமௌண்ட்லா இருக்குது
ஆ, இன்னைக்கினா கொஞ்சோ லேட் ஆகு
ஏ என்னாச்சு எப்ப எப்ப வருவ அப்றோ
சடர்டே
ஆ ஓகே
உம்
சடர்டே ஈவ்னிங்
ம் ஓ
ஓகே
ஒகே போலா
ம் திங்கள் செவ்வாய் புதன் வியா வெள்ளி சனி ஞாயிறு இன்னு ஆறு நாள் இருக்கா
ஆமா
அது என்னன்னா ரெண்டு நாள எனமோ மூணு நாள எனமோ ஆஃபர் போட்டிருந்தாங்க
ஆஃபர் வேற இருக்காங்க
அதனால தான் வந்து சரி ஆஃபர் டைம்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ததே இது வந்து லோக்கல் ஆஃபர் லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டும் ஆஃபர் கொந்து குடுக்குறாங்க
த்ரீ டேஸ் தான்மா ஆஃபர்
ம்
ஆஃபர் த்ரீ டேஸ் தா இருக்குமா
ஆமாமா மூணு நாள் தா இருக்கும்மா ஆநாள தான சரி இன்னைக்கே போலாம் அப்படின்ன
செரி ஓகே மண்டே போனு
சேரி ஓகே லோக்கல் ஆஃபர்னா ஏ லோக்கல் ஆஃபர் வந்து லோக்கல்ல இருந்த லோக்கல் அட்ரஸ் புரூஃப் எதுனா அவங்கள்ட காட்ணோன்ட்டு வையே அவங்க ஓகே பன்ன டு நம்மல ஒரு டேபிள்ல உக்காற வைப்பாங்க உக்கார வச்சங்கன்னா நம்ம கே்குற ஃபுட்ட வந்து அங்க வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட்டேஜ் ஆஃபரா பார் எக்ஸாம்பிள் வந்து பத்தாரூவாக்கு நம்ம சாப்றோ வைங்க அதுல பாதி ஐயாயிரூபா மட்டு்தா
சூப்பர் நல்ல ஆஃபர் ட்ரை பண்லாம்
ம் அப்றோபா
அது இல்லப்பா நீதா சொல்ணு
நா என்ன பன்றத அதா நா சொல்லிட்டே நானு
சேரி ஓக்
போலான்ட்டு செரி அப்ப வர திங்க கிழம கன்ஃபாமா வந்த ரெடியா இரு
ம்
போறோ அங்க என்னென்ன ஐட்டோ இருக்குதோ எல்லாத்தையு சாப்டுறோ ஒரு பத்தாரூவாய்க்கி சாப்டோன்னு வையே அத ஐய்யாருவா டிஸ்கவுண்டு மீதி ஐய்யாயிரம் மட்டுதா குடுக்குற மாரி வரு
ஆனா ஒரு நாளைக்கு பத்தாயிர அதிகமா இல்லயா
அதிகந்தா ஆன சே என்ஞ்சாய் பண்ணி பாத்ரலால
ஓகே
செரிப்பா ஓகே அப்ப நீ நாளைக்கி நாளைக்கில்ல வர திங்கட்கிழம காலைல வா போவா போயிட்டு சாப்டு வருவோ மதியம் போல லஞ்சுக்கு
ஓகே ஓகே பா
ஓகேப்பா பாய் பா
பாய்
ம்
ம்